ஹலோ
வணக்கம்ங்க நல்லா இருக்கீங்களா
ஆன் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா
ரொம்ப நல்லா இருக்கேங்க
ஆ வீட்டு வேலை எல்லாம் முடிச்சு முடிச்சாச்சா சமையல் எல்லாம் முடிச்சுட்டீங்க
ஓ எல்லாம் முடிச்சாச்சு அ வீட்ல வேல செய்றவங்க அ ஆபிஸ் போறவங்க எல்லாம் கிளம்பி போயிட்டாங்க ஏன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு இப்போ சரி அதா உங்க கூட பேசலாம் அப்டின்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பு எடுத்து வச்சிருக்கேன்
அப்டிங்களா சரி சரி நானும் இப்பதா வேலை எல்லாம் முடிச்சேன்
சரி சரி நீர் சேமிப்பின் முக்கியத்துவம் அத பத்தி பேசலாமா தண்ணி சேமிக்கறத பத்தி
ஆன் ரொம்ப நல்ல டாப்பிக்கு ஆமா தண்ணி இல்லாம மனச வந்து வாழ்க்கையே வந்து ஆ ரொம்ப அது நல்லா இருக்காது அதனால இத பத்தி எல்லாருமே கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் நல்ல டாப்பிக் தா கண்டிப்பா பேசலாம்
ஆமா ஆமா ஆமா தண்ணி வந்து நம்மோட அன்றாட வாழ்க்கைல எவ்ளோ முக்கியம்னு எல்லாருக்குமே தெரியும் ஆனா அத வந்து நம்ம சேமிக்கணும் அப்டின்னு நெனைக்றவங்க வந்து கொஞ்ஜோ கொறைவுதா என்ன சொல்றீங்க
ஆமா சரியா சொன்னீங்க அ குடிக்க அ சமைக்கிறதுக்கு அப்புறம் குளிக்கிறதுக்கு விவசாயம் பண்றதுக்கு அப்புறம் வந்து பெரிய பெரிய தொழிற்சாலைகளுக்கெல்லாம் கண்டிப்பா தண்ணி தேவை தண்ணி இல்லாம ஒண்ணுமே பண்ண முடியாது மனிதன் வந்து முக்கியமா உயிர் வாழ்றதுக்கே தண்ணி வந்து அவசியந்தா
ஆமா ஆமா ஆமா முன்னாடி வந்து நெறைய குளங்கள் ஏரிகள் கிணறுகள் அதெல்லா இருந்தது அதனால ஆ நெறைய தண்ணிய சேமிச்சு வைக்க முடிஞ்சுது இயற்கையே நெறைய தண்ணிய சேமிச்சு வச்சுது இப்ப அதெல்லா பல எடங்கள்ல இல்ல எல்லாமே மறைஞ்சு போச்சு மக்கள் தொகையை அதிகரிச்சதுனால நகரமயமாக்கப்பட் டதுனால அதோட மெயினா வந்து மரங்கள் வெட்டப்படுறதுனால கான்கிரீட் கட்டிடங்கள்னால இந்த நீர் வள எல்லாமே கொறைஞ்சிருச்சு
ஆமா நீங்க சொல்றது சரிதா இப்பல்லா பாத்தீங்கன்னா வெயில் நேரத்துல வந்து நெறைய கிராமத்துல பாத்தீங்கன்னா மக்கள் வந்து தண்ணிக்கு அவ்வளோ கஷ்டப்படுறாங்க ஆ நால்லா ஊருக்கு போகும்போது பாத்தா ஒரு பெரி அதுக்குன்னே பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு கொடோ வைக்கிற மாதிரி ஒரு வண் டி மாரி ரெடி பண்ணி வச்சிருக்காங்க ரொம்ப தூரோ போயி வெயிட் பண்ணி அந்த குடத்துல இருந்து தண்ணி எடுத்துட்டு அ அந்த வெயில்ல நடந்து வராங்க இதெல்லா பாக்கும் போதே ரொம்ப கஷ்டமா இருக்குது உங்க ஊர்லல்லா தண்ணீர் தட்டுப்பாடு எப்படி இருக்கு தண்ணீர் வந்து கெடைக்குதா
ஆ தண்ணி வந்து மோட்டர் தா அ ஆ அண்டர் கிரவுண்ட் மோட்டர் போட் டு அந்த மாரிதா எடுத்துட்ருக்கோ நல்ல டீப் அண்டர் கிரௌண்ட் மோட்டர் நல்ல டீப்பாடிப் ப் பண்ணிதா மோட்டர் போடுறோ இங்க எல்லா வீடுகள்லியுமே அந்த மாரிதா இருக்கு ஆமா நீங்க சொல்ற மாரி இந்த வெய்யில் காலத் துல தா கொஞ்ச தண்ணீர் தட்டுப்பாடு வருது ஆனா கவர்மெண்ட் கார்பரேஷன் வாட்டர்னு சொல்லி இங்க சிட் டி சைட்ல எல்லா ஒண்ணு உண்டு அது நம்ம ம் பே பண்ணி வாங்கிக்கணு அந்த மாதிரி இருக்கருத வச்சு கொஞ்ச அண்டர் கிரவுண்ட் வாட் டரையு வச்சு இதுல வத்தினா அந்த தண்ணிய யூஸ் பண்ணிக்கிறது அந்த மாதிரி மாத்தி மாத்தி ரொட்டேட் ரொட்டேஷன்ல யூஸ் பண்ணிபோ நாங்க இவ்வளவு கஷ்ட இருந்து நம்ம தண்ணிய வந்து வீட்லயே எப்டி வீணாக்குறோம் பாத்தீங்களா அ வீணாக்குரோம்னு தெரியுங்களா உங்களுக்கு
ஆமா நெறைய பேரு பாத்தீங்கன்னா இப்போ வீட்ல வந்து எல்லா வேல பாக்கும்போது பாத்தீங்கன்னா இப்ப பல்லு வெளக்குறாங்கன்னா பைப்பை தொ டேப்ப தொறந்து விட்டுட்டு தண்ணி பாட்டுக்கு ஓடிகிட்ருக்கு அவுங்க வந்து கொஞ்ச கொஞ்சமா தண்ணிய புடிச்சு வாய் கொப்பிலிச்சிட்டு இருப்பாங்க அதனால தண்ணி வேஸ்ட்டாகு அதுக்கப்பற வந்து அ இப்போ பைக் அதெல்லா கழுவும் போது பாத்தீங்கன்னா தண்ணிய வந்து அப்படியே தொறந்து விட்டுட்டு அவுங்க பாட்ல புடிச்சு ஊத்திட்டே இருப் பாங்க கொஞ்சமா ஒரு பக்கெட்ல தண்ணி புடிச்சு கொஞ்ச கொஞ்சமா கழுவோ அந்த மாரில்லா பண்ண மாட்டாங்க இந்த மாதிரி வந்து வீடுகள்லியே வந்து மக்கள் வந்து அதிகமா வந்து தண்ணீர் செலவு பண்ணுவாங்க அப்பறோ செல பேரு என்ன பண்ணுவாங்கன்னா அ பைப் டேப்ப ஓபன் பண்ணிட்டு அத வந்து ஒழுங்கா குளோஸ் பண்ண மாட்டாங்க ஆனா தண்ணி அதுல சொட்டு சொட்டு சொட்டா வடிஞ்சுட்டே இருக்கு அத கூட க்ளோஸ் பண்ண மாட்ட
ஆமா ஆமா ஆமா நான் தண்ணீர் கசிவு இருந்தா ஒ ஒடனே அத செரி செஞ்சிடணு அப்பதா வந்து நாளுக்கு நாள் அது பெருசா ஆகாம இருக்கு அ செரி இந்த மழை நீர் சேகரிப்பு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க ஹலோ நா பேசுறது கேக்குதுங்களா ஹலோ